அ சிஸ்டர் கேக்குதா
ஆ
ஹலோ
ஹலோ
அ
ஆ கேட்குதா சிஸ்ட்டா
அ ஆ கேக்குது சிஸ்டர் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் வீட்ல எப்டி இருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல் ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
அ சேரி சிஸ்டர் ஆ பாப்பாங்க வந்து விளாண்டுட்ருக்காங்க உங்க வீட்ல தம்பி பாப்பாலா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
சேரி சிஸ்டர் சாப்
அப்பறோ ரொம்ப நாளாச்சு பாத்து ஆ ஆ சாப்புட்ணு சிஸ்டர் இனிமேதா சாப்பட்ணு நீங்க
அ ஆ சாப் சாப்டே சிஸ்டர் இட்லி சாப்
அ அ அ ரொம்ப நாளாச்சு உன் உங்குள்ட்ட இருந்து கால் வந்தே பிசியா இருந்திங்ளா
ஆமா சிஸ்டர் அத்தா பாப்பா பொறந்தாங்கள அதுலந்து யார்டையு பேச முடியல இப்ப பத்து மாசோ ஆகுது பாப்பாவுக்கு
கரெக்டா இருந்துச்சு
ஆமா சிஸ்டர் யார்டையுமே பேச முடில
ஆமா அவுங்கள பாக்கறதே ஒரு பெரிய டியூட்டியாருக்கு
ஆமா ரொம்ப கஷ்டமாயிருக்கு அது தனியா இருக்கன்னா அ அப்பப்ப அம்மா வருவாங்க அ ரொம்ப கஷ்டமா இருக்கு ம்
அ அ அ
மதியானோ என்னா சாப்ட்டீங்க?
ம் இங்க சாம்பார் பீட்ரூட் பொரியல் பண்ணோ.
அ அ.
அத அப்டியே வெச்சு ஓட்டியாச்சி. இப்ப இட்லி யே ஊத்திருக்கே சாம்பார வெச்சு அது சாம்பா
பாப்பால்லா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா?
ஆ எல்லா வந்துட்டு சாப்ட்டு தூங்கியாச்சு பாப்பா.
தூங்கிட்டாங்களா சேர் சேரி சேரி அ.
அப்றோ எப்டி போயிட்ருக்கு லைஃப்ல்லா?
அது பாப்பாவோடயே லைஃப் போது சிஸ்டர் ஃபுல் டைமு அதோடயேஸ் பெண்டாகுது ஒ ஒ இந்தாண்ட இந்தாண் நவுர உடமாட்டிங்கிறாங்க மேடம். அ ஏன்ச்சு நின்னுக்கிறாங்களாப்ப பின்னாடியே இருக்க வேண்டியதா இருக்கு உழுந்துட்டா என்னா பண்றதுனு. ஆ. ஆமா சிஸ்டர்.
பாப்பாக்குலா என்ன சாப்பாடு குடுக்குறீங்க சா இது குடுத்துடிங்க சாலிடு ஐட்டம்?
குடுத்துட்ருக்கே சிஸ்டர். அ உருளக்கெழங்கு அவிச்சி சாதத்தோட மிக்ஸ் பண்ணி அ குடுப்பே வேக வெச்சி அ பீட்ரூட்டு காலைல அந்த ராகிய வந் மொள கட்டி காயவெச்சி
ஆ.
அ அப்புறோ லைட்டா வறுத்துட் ட்டு அரச்சி பொடி பண்ணி வெச்சிப்பே அது ஒரு டூ வீக்ஸுக்கு வரு ஒர் ரெண்டு ஸ் பூன் எடுத்து போட்டு அப்டியே கிண்டி அ வேக வெச்சி கிண்டிவ் சிம்ல வெச்சு வேக வெச்சு கிண்டி குடுப்பே காலைலக்கி.
ஓகே ஓகே.
அ மதியத்துக்கு சாதத் தோட எதாச்சு காய்கறி அடிச்சு குடுத்தர்றது என்னைக்காச்சு வாரத்துக்கு ஒர் ரெண் டு நாள் வந்து அ பருப்பு சாதம் மாரி பண்ணுவே.
ஓகே ஓகே அ அ அ.
நைட்டுக்கு இது என்ன செரிமானத்து செரிச்சுருனுமேனு இட்லி குடுத்துருவே.
ஓகே ஓகே ஆமா இது நைட்டுக்கு இட்லி குடுத்தாதா கரெக்ட்டாருக்கு உங்குளுக்கு.
ஆ. ஆமா சிஸ்டர்.
ஆ ஆ அப்புறோ நான்வெஜ் ஐட்டம்லா குடுக்
அ நான்வெஜ்ஜு வந்து இப்ப ரெண் நாளைக்கு முன்னாடி தா குடுத்தே அ அதுக்கு ஒத் துக்கலன் நெனைக்கிறே அ கொஞ்சோ வ ம் மோஷன்லா ரொம்ப போயிட்டே இருந்தாங்களா பாத்ரூம்மு ஸ் அதனால இ இப் இப்பதிக்கி எங்க அம்மா குடுக்க வேணா இன்னு ஒரு ரெண்டு மாசம் போட்டு ஒரு வயசு முடியிறமா ரி ஸ்டேஜ்ல குடுத்துகோன்ட்டாங்க சும்மா ஒரே ஒரு மீனுதா சேப்பு மீன் சொல்லுவோல்ல. செங்கால மீனு அதுதா குடுத்தே. அதுவே ஒத்துக்கல போல.
ஓகே ஓகே ஆ ஆ.
அதுனால அது வெ இப்பதிக்கி அ அ
ஒரு சில கொழந்தைகளு ஒத்துக்காது நீங்க ஒன் இயர் போகு ஒன் இயர் போனதுக்கு அப்புறோ குடுங்க.
ஆ ஆ ஆ சேரி சிஸ்டர்
ஆனா மீன்ல்லா குடுத்தா ரொம்ப நல்லது
ஆமா அது எப்டியாச்சு நம்ம ச பழக்கப்படுத்தி வுட்ரணு அப்பறோ சாப் டாதுகல்ல கவுச்சி இது பண்ணிக்கிட்டு
ஆமா சாப்ட மாட்டாங்க
ஆமா நாலா நல்லா சாப்டுவே சிஸ்டர் அதனால அதுங்களையு அப்டி வளத்
ஆமா அப்பறோ மட்டன் ன்னா பண்ணா சூப் மட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்பறோ அப்பறோ ஆ ஆ ஈரலு அந்த மாரி போட்டு கொஞ்ச கொஞ்சமா குடுத்துக்கலா நா அப்டிதா குடுப்பே நா இப்ப மறந்தே போயிட்டே
ஆ ஆமா ஒங் நீங்க கூட சொல்லலா ஆ நானு ஆனா ஒன் இயர் முடிஞ்சுதா பாப்பா தம்பிக்கலா குடுத்தீங்க
இல்ல இல்ல நா ஒன் இயர் குள்ளயே குடுத்துட்டே
குடுத்துட்டீங்க ஆ நானு வேணா குடுத்து பழக்கப்படுத்தி வுட்டுற வேண்டியதா ஒத்துக்கலன்னா பரவாலன்ட்டு ஒண்ணு கொஞ்ச கொஞ்சமா
க்குட்டு சிஸ்டர் ஏன்னா அவளுக்கு மீனு அந்த மீனு ஒத்துகலயோ இல்ல என்ன ன்னு தெரில இல்லா கொழம்பு ட்ரை அந்த எப்டி சொல்றது அந்த சாறு மட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க எதா இந்தாலு அப்றம் ஆ அது செட் ஆயடுச்சின்னா அதுக் கடுத்து மீனக் குடுக்கலா ம் நா என்ன பண்ணங்கிறதே எனக் ஆனா மறந்துட்டு ஆனா நெறைய பண்ணிட்டு தா இருந்தே இப்ப சுத்தமா மறந்துருச்சி
ஆமா அது நம்மளுக்கு எனக்கு பாப்பாவ பாத்துக்கறது அந்த டிப்ரஷன்லே நம்ம ஞா பக மறதியு அதிகமா இருக்கா அந்த மூணு இந்த பத் து மாசோ என்னென்ன நடந்துச்சுன்றதே எனக்கு ஞாபக இல்லாம போயி ட்டு இப்ப ஏ ஃப்ரெண்ட்க்கு கொழந்த பொறந்துச்சா இது இது பண்ணணுமா அப்டின்லா கேக்குது எனக்கு ஞாபகமே இல்ல
ஆ அதா அப்டிதா போல இருக்கு அது ஏன்னு தெரில அது நம்ளோட ஹெல்த் த்து கண்டிஷனா இல்ல நம்ளோட டிப்ரஷன் கண்டிஷனா நீங்க என்ன சொல்றீங்க
இப்ப நா பரவால்ல இப்ப ஏ ஃப்ரெண்ட்டு சொன்னனே அதுக்கு ட்விங்ஸ்ஸா பொறந்துட்டாங்க ரெண்டு ஆம்பள பிள்ளைங்க பொறந்துருக்காங்க ஆ எங்கயாச்சு ஓடி போயிறலா போல இருக்குன்றாங்க சா அவங்க ஏ ஃப்ரெண்ட்டு அவு ம அந்த மாரி சொல்றாங்க ஆ
அதா அவுங்க நம்மளால ஒரு பைய ஒரு கொழந்தய வச்சே சமாளிக்க முடில ரெண்டு பேரையு வச்சிருக்கறதுன்னா ரொம்ப கஷ்டோ இவங்களுக்கு வேற இருந்தா அவங்களுக்கு வந்துரு இவங்களுக்கு கோல்ட் ஆச்சின்னா அவங்களுக்கு வந்துரு ஆ பாடுபடுவாங்க அவங்க
ஆ கஷ்டந்தா சிஸ்டர் ஏம்மா இந்த வாண்ட வச்சே என்னால சமாளிக்
இல்ல இல்ல அது பெண் கொழந்தயே கொஞ்சோ வாலாதா இருக்கு இ அ அ ஆ இ ஆமா ஏ பையல்லா வளந்தது வந்து சுத்தமா தெரியவே இல்ல அவனுகெல்லா இப்ப ஆ ஏஜ் நயன் ஆகுது பாப் டை இப்ப த்ரீ தா ஆகுது ஆனா இந்த அம்மா க்கு வளந்தது எனக்கு அப்டே யப்பா முடியலடா அப்டிங்கிற மாரி இருந்து கண்ண கட் டுது அப்டிங்கிற மாரி இருக்கு சர்யான வாளு அது ஏ கவலக்
ஆனா எல்லாருமே சொல்றாங்க அதா சிஸ்டர் பாய் பேபி வந்து கொஞ்சோ
பா
ஆ அமைதியா தா இருக்கு இந்த வாண்டுங்க தா ரொம்ப சேட்ட பண்ணுங்க
சேட்ட பயங்கர வாழுத்தனோ புடிவாதமு ஓவரா இருக்கு
ம்
ஃபைட்ல மொதல்ல நிக்கிறாங்க அந்தம்மாதா நிக்கிறது
இது நா எனக்கு கொஞ்சோ ஆசையாஞ்ச்சா ட்விங்ன்ஸ்ஸுன்னு எ ஃபிரெண்டு் சொல்லிட்டிருந்தோன நம்மள மாரியே பாப்பா இன்னொரு பாப்பா என் இதுனா ஏ பாப்பா என்ன பண்ணு நம்ம பாப்பா அப்டின்ன ரெண்டு முடிய புடிச்சினு நிக்குங்க இந்த ஒண்ணுகாச்சி நீ சமாளி அப்டின்னு ஏ ஹஸ்பண்ட் தின்னாங்க
கரெகட்டு தா நீங்க வேற ஆறு டிப்ரன்ஸ் உள்ள பசங்கள இன்னு அடிச்சிருக்கீங்க க்கிறாங்க சமாளிக்கவே முடியில அப்டிதா இருக்கு ம் ம் நீங்க என்ன சமையல் இன்னைக்கிக்கு
இன்னைக்கி புலவு சாதோ செஞ்ச சிஸ்டர் நெய் சாதம் அ இங்க மதியத்துக்குக் இப்ப வந்து இட்லி தா இங்க
ஓகே ஓகே அ அ அப்புறோ ஃப்ரீ டைமு உங்களுக்கு கடைக்க வாய்ப்பில்ல
பேர்ல சிஸ்டர் க ட்டா இருக்கு ஆ அப்பெல்லா சும்மாவே உக்காந்திருப்ப
ஆ கொஞ்சோ மைண்ட் ரிலக்சேஷனுக்கு வேற ஏதாவது ஏதாது பண்ணுவீங்களா
ஐ அதெல்லா இல்ல சிஸ்டர் அந்த ரிலாக்சேஷனு அது தா ஏ விளையாடுறப்ப எனக்கு ஜாலியா இருக்கு அ வேற ஏதாச்சு ஏதாச் ச்சி புட்டுவோ இப்ப ஒடைக்கெல்லா எல்லாத்தையு தூக்கி போடுது எதையாச்சு போயி அன்னைக்கு அப்டிதா கஞ்சி சட்டி நல்ல வேள ஆறி பேய்ட்டு கஞ்சி அத போய் அப்டே கவுத்து உட்டுடுச்சி வேல வச்சிட்டு அந்த மாரி நெறைய வேல பாக்குதாங்க தனியா இருக்கவு நா அப்ப அதையு பாத்துகிட்டு வேலையு பாக்க வேண்டியதா இருக்கா ஆ அதனால கொஞ்சோ செரமமா
ம் ம் மத்த எதுலியு போமாட்டுது கவனம் போமாட்
ஆம்மா அது மேலேயே தா எனக்கு ஃபுல்லா போக்கஸ் வச்சிட்டே இருப்ப எதையாச்சு வாய்ல எடுத்து வச்சிருதோ அப்டின்னு மூட்டி வச்சி சப்புனாலு ம் நம் அது வேற எதையு வாயில வைக்காதுன் பாத்தா ஊட்டியே இது சப்ப மாட்டேங்கிது ஆர்டர் போட்டு வாங்கி அது அப்படியே கடக்கு ரெண்டு ஊட்
ஆ அது ஒரு சில புல்லிங் அ புடிக்கு அது சிலபஸ் பசங்களுக்குல்லா பிடிக்காது என் பசங்களுக்கு பிடிக்காது ஆனா யூஸ் பண்ணதே இல்ல வேஸ்ட்டு தா அது
ஆம்மா சிஸ்
அது ஒரு ஞாபகமா வச்சிருக்க அவ்ளோதா
ஆ நீங்க வேற ஏதாச்சு சை ட்ல ஏதாச்சு கைத்தொழில் மாரி ஏதாச் செய்ரீங்ளா
ஆ ஸ்டிச்சிங் ஆ அது தொழில்ன்னு இல்ல நா சும்மா ஃப்ரீ டைம்ல கொஞ்சோ போர் அடிச்சுச்சுன்னா அந்தமெரி
அ ஆ சேரி
ஆத்து மண்ல கிட்டது இல்ல யாராவ்து ட்ரெஸ்ஸு குடுத்துர்ந்தாங்னா ஓரோ அடிச்சு குடுக்குறது அந்த மாரி
ஆ பிளவுஸ் லா ஸ்டிச் பண்ணுவீங்ளா சிஸ்டர்?
ஆ ஸ்டிச் பண்ண சிஸ்டர் இப் ப வந்து எனக்கு அது என்னமோ தெர்ல எனக்கு மட்டுதா கரெக்ட்டா இருக்கு
ஆமா அது எல்லாருமே சொல்றாங்க அப்டிதா அ அ
அது ஏன்ன கார்ணோன் தெர்ல ஆனா இப்ப ரீசென்டா ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன்னா சோ அது மாரி க ஒரு ஆடி வெள்ளியோ தை வெள்ளியோ எது கோ ஒன்னுத்துக்கு சாரீ வச்சி படச்சிருந்தே அத பிளவுஸ் தச்சி இந்த கோவில்கு போடே ஆவுணுன்னு ஒரு நாள் ஃபுல் லா உக்காந்து தச்ச அ சொதப்பிடுது சொதப்பாம நா
பரவால்ல பரவால்ல அது தக்கே தக்கேதா சிஸ்டர் நல்லா இருக் கு நம்மள்க்கு நல்லா வரு
ஆமா
ஆ ஆ
எங்க அத்தக்கி தச்சா சொதப்பிட்டு
ஆ ஆ ஆ அது நமக் போவ போவ என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்றோன்றத நம் புரிஞ் தெரிஞ்சிக்கலா எனக்கு அதுக்கு நேரோ இல்ல நானு இப்ப என் தங்கச்சிக்கி சாரிலிந்து கன்வெர்ட் பண்ணி அத சுடிதாரா மாத் துவோல்ல ஆ அந்த மாரி கெவுன் மாடல்ல பண்ண நல்லா வந்துச்சு அத செரி அதுக் கு நல்லா இருக்கே அப்டின்னு எனக்கு தச்ச அ அந்தளவுக்கு நல்லால்ல
செரிதா ஓகே சிஸ்டர், அ ஒ சிஸ்டர் தோ பைய ம் சாப்பாடு கேக்குறா நா குடுத்துட் வந்துற்றே வந்து பேசுற பாய் சிஸ்டர் பாய் ம்